ஹலோ
ம்
மதியோ தான் டா ஆப்காரர் வந்து நல்ல மூட்ல இருப்பாரு போல ஒடனே ஒடனே ஃபோன்னு வருது
ம்
இல்லன்னா
விடியகால எழும்பி பேசணு கேட்டியா
எவேனால முடியு காலைல ஏழு மணிக்கே கண்ண தொறக்க முடியல
யாரு விடியே காலைல போய் பேஸ்னா யாரு அந்த நேரோ பேச மாட்றா
அ
ஆனா இப்டி பத்து பண்ற நிமிஷ்மா பண்ற நிமிஷ்மா‌ வெக்கெதுக்கு ஒரு டே ஒரு அர மணிக்கு வரு ஆனா அப்டி பேச முடியாது எல்லாருக்கு அப்டி டைம் இருக்காதுல்ல நமக்கு ஒரு மாரி சர்யா இருக்கீதா பேசிட்டுருப்போ கட்டாவி கட்டாவி
நம்ப இன்ட்ரெஸ்டா பேசிக்கிட்டு இருக்கோ கொரோனால நக இருந்த எல்லா பேங்குக்கு தா போகு நெனக்கே இப்போ தாங்கள் அந்த சைன்ன திருப்பிட்டு வந்தாங்க ஒரு வாரோருக்கு மறுபடிம் கொண்டு வச்சாச்சு
அ திருப்பிட்டாவெ வாராங்களே எங்க வீட்டுல வச்சா வச்ச இடந்தா போனா போன எடோ வந்தா வந்த எடந்தில மாய்
ஒரு வருஷோ கழிச்சு இப்பதா திருப்பி இருக்கு வச்சத
எங்க வீட்டுல
திருப்பனதுனா எப்டி இந்த கூட்டி வச்சா கடை க்கும் தெரியுமா அந்த மாதிரி இத கூட் இப்ப வந்து நக வெலயெல்லா கூட்ணனால ட்டி வச்சா நமக்கு கடைக்கு தெரியுமா மிச்சோ ருக்கது அப்டி கெடக்கிறத இதெல்லா
நாங்களு கள் நாங்களு கடந்த மூணு வருஷமா இதேதா பண்ணிட்டு ரையு ஒரு வருஷோ ஆனோன்னே கூப்புடவரு அடுத்த பேய் எல்லா நகைய திருப்பி கூட்டி வைக்கும் போது இப்ப பத்து லட்ச ரூவா நக இருக்குன்னு வை பத்து லட்ச ரூவா நகைய திருப் பி வைக்கும்போது கையில கொஞ்சோ பைசா கெடைக்கும்ல்ல கூடதா கெடைக்கு நெறைய கிடைக்கு அத அத எடுத்து எதாது அதையும் வந்து அதையு அதுல வந்து இத கழிங்க அப்டின்னு செல்லியு கெடையாது அது எப்படா இனு பல ருவா கெடைக்குன்னு அதயு வாங்கிட்டு வரது எங்கெங்க குடும்போ முன்னேறு சொல்லு நீ
எங்க அம்மா போனா பின்னே அதுல எ என்ன நகையே தூக்கிட்டு வரலானு தா பாக்கு பாங்க கூட்டி வைக்க விட மாட்டாதுங்கப்பா எங்க பைய
செல டைமு செல டைம் கூட்டி வச்சுட்டு ஏதாவ்துள்ளயு கொஞ்சோ பேலன்ஸ் அமௌண்ட் கெடச்சுன்னா அதுல எதாது நகைய எடுத்துட்டு வருவோ பாத்துக்க எடுத்துட்டு வந்தாலும் அது ஒரு ஒரு மாசத்துக்குள்ள போயிரும் ஆ ஆமா அதுக்கு வந்த தான் அங்கேயே இருந்துட்டு போட்டு
எனக்கனா ஃபர்ஸ்ட் எடுத்த நகை எல்லாமே சேவிங்ஸ்ல வந்த ரூபாயில தான் எடுத்தாங்க அதனால ஃபஸ்ட் எடுத்தது ஓரளவுக்கு அதுக்கு பெறகு எல்லாமே கடன்ல எடுத்தது கடன் வாங்கி எடுத்தோனா அது இன்னு இன்னு நமக்கு கஷ்டோந்தா
ம்
கொஞ்சோ இப்ப சீட்டெல்லாம் போட்டு சேவ் பண்ணி எடுத்தோன்னா அது வந்து நமக்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரி தான இவ்ளோ நம்ம ஜுவல்லாட்டாது இருக்கு அப்டின்னு ஒரு நிம்மதி இருக்கு
ஆமா இப்ப விக்க வெலைக்கு எடுக்க முடியுமா சொல்லு நீ இப்ப விக்க வெலைக்கு ஒரு பவுன்னு எடுக்கணுனாலே என்ன
அப்போ வந் துலேயே எங்க அப்பாக்கு இந்த கான்ட்ரேக்ட் நடக்கும் போது அப்டி கைல ரூபா வருது இல்லாம ரெண்டு மூணு சீட்டு முடிஞ்சு ரூபா வருது அ அப் அப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுக்கும் போது எவ்ளோ ஒன்பது பவுனா பதினோரு பவுனா ஏதோ மூண் லட்ச ரூபாவ்க்கு செய்தோ அதுக்குப் பெறகெல்லா எங்கெ கல்யாணத்தோட இல்லெ ஏன் கல்யாணத்தோட வந்து ஒரு வாரத்துக்குள்ளே என்னா ரேட்டு அதிகமாயிட்டு எம்பதாயிர்ரூபாயே எழுபத்தைய்யாரூபாய்க்கிட்ட வந்துட்டு அப்பவே
எனகு கல்யாணத்தெ நெனச்சு பாரு எங்ளுக்கு எம்பதுல இருந்தாலே இங்க எட்டு எட்டு தா வாங்கணு
த்தி பதனெட்டு வந்து ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்துல இருக்குன் சொன்னாங்க இன்னிக்கு பாத்துட்டு ஒரு லட்சத்துக்கு உள்ளெ வந்துட்டுன்னா
அதா ஒரு எம்பதுலா இருந்தா கூட எப்டியவா வாங்லாமா இருந்து கொஞ்சோப் இப்டி போனா இனத்த போட முடியும் சொல் ரெண்டு ஒரிக்கிதுபோது போனு சொல்
உங்கப்பா தர மாட்டாரு
இப்பவே அப்டிதா சொல்லிட்ருக்காரு
ஆ எனக்கு பின்னே வந்த உடனே பெரிய மால ஒன்னு உள்ளது அந்த கேர்ளா ஸ்டைல்லெ போட்ற இந்த பெரிய மால ஒன்னு உண்டல்ல முல்லுமால மாதிரி அது ஒண்ணு உண்டா அத ஒடனே எங் அப் அப்பாக்கு அடகு வெச்சு குடுத்தே ஏனா வட்டிக்கெலா வாங்கியிருந்தாங்ளா எனக்கு அதுவே எனக் நல்லா கஷ் ஷ்டமா இருந்துதா நல்லா வீட்ட கஷ்ட படுத்திட்டு வந்துட்டோமே அதனாலா வந்த ஒன்னே அடகு வெச்சு எங்க அப்பால்லா வாங்கவே மாட்டாங்க முதல்ல வேண்டானு சொன்னாங்க ம் இங்கியு எங்க மா மாமியார் சொன்னாங்க வீட்லா நல்லா கஷ்டமா இர்க்கோ எல்லா அடகு வெச்சு குடுத் ஏனா அது பெரிய மால நம்ம எல்லா எடத்துக்கு போட மாட் டோல்ல நார்மலா ஒரு ஆரம்மோ ஒரு லாங் செயின் லாங் செயின் எனக்கு தனியெ இருக்கு ம் அதல்லா அத அடகு வெச்சு அதையு ரெண்டு காப்பும் பின்ன இவங்ளும் கொஞ்சோ சப்போட்டா இருக்கன்னுல ங்ளே ஒடனே குடு நம்ம இனி அத இப்ப போட ஒன்னு வேண்டா அப்டி ஒடனே வச்சு குடுத்தே வந்து ஒரு வாரோ விருந்தெல்லா முடிஞ்ச ஒட்னே வச்சு எங்க அப்பாவ ரூபாவ கொண்டு குடுத் துட்டே ஒடனே அந்த அளவுக் வட்டிக்கு வாங்னதெல்லா குடுத்தாங்க பெறகு இனி நகையெல்லாம் பிரிக் இனி அதுக்கே நாப்பதாயிர்ரூபா வட் டி வந்துடுது அஞ்சு லட்ச ரூபாயிக்கு வெச்சது
ம்
அடுத்த மாசோ இவ்ளுது நாப்பதாயிர்ரூவாயி வட்டி கட்டி வெக்கிணு ம் வட்டி கட்டி திரும்ப அதுன் சொன்னாங்க வட்டியே கட்டிட்டு இனிய ப்படியோ ரேட்டு கூனனால நகை கடைக்கு ஆமா அதா நகை இனி திரும்ப கடைக்கு இல்ல நமக்கு ஏனா இப்ப ரேட்டு கூடிருக்கனால ரெண்டு காப்பு அதுவு வச்சே அஞ்சிலட்ச ரூபாக்கு அப்ப இனி ஒரு காப்போ இல்ல ரெண்டு காப்போ கடைக்கு அப்டின் சொன்னாங்க கடைக்கத வாங்கிருன் இடுல் பெறகு அவுங்க இது போல திருப்பி தருவாங்க கேக்குதா
ம் ம் கேக்குது
ம் ம் போன வாட்டிங்னாலா வலகாப்பல்லா வந்தாலா அதலா திருப்பான்டா அப்டின்தா சொன்னாங்க இதேலு இருக்கட்டு நீ அத போட்டா அஞ்சு லட்சரூவா வானால்லா ஒரு அண்னே
ம்
மின்ன பின்ன பரவால்ல எங்க வீட்டுக்கெல்லா செய்யிற்து கொஞ்சோ யோசிக்காம செய்வாங்க கல்யாண்துப்பரதா எங்க அப்பா ஒரு ஆர் கூலர் வாங்குணுன் சொன்னாங்க அதப் இப்ப யாரு யூஸ் பண்ணதே இல்ல அன்னால கேட்டாங்கன் சொல்ட்டு ஒடனே ஏர் கூலர் வாங்கிட்டு போனாங்க ஆய்யாரூவா ஆச்சி
ம்
ட்டு செய்யதுன்னு யோஷ்சமு செய்யாலு அதனால கொழ இல்ல சில பேர் எல்லா ஒரு மாரி சொல்லியு காமிப்பாங்க
அதுக்கு என்ன உங்க அப்பா எவ்ளோ சப்போட் பண்ணியாரு
இருந்தாலு எல்லா மருமகனு அப்டி இருக்க மாட்டாங்க செல பயணோல்லா சொல்லி காம்மி இருக்கிறதுனு அவுங்க வீட்டுக்கு அவ்ளோ பண்ணே இல்ல இவ்ளோ அவு அவுங்க பண்ணறதெல்லா யோசிக்க மாட்டாங்க இவுங்களு பின்னப்பனே எங்க அப்பாவு நல்லா சப்போர்டிங் எங்க அப்பா நா போம்போதெல்லா பழம் வாங்கி குடுக்கது மருமகன் சாப்டவேன சிப்ஸ் இவுங்க சாப்புடுவாங்க அங்க உள்ள சிப்ஸ் நல்லா புடிக்கு அங்க சிப்ஸு வாங்கி குடுக்காது ஃபாரின் போறாங்கன்னா ஊறுகா மீன் ஊறுகா வேணும வேணுன் கேட்டு வாங்கி குடுக்காங்க எல்லா செலவு பாக்காம எங்க அப்பாவு வீட்ல ஒரு பிள்ளைய போலதா எல்லா வாங்கி வாங்கி குடு ப்பாங்க இவங்களு பின்ன வீட்ல இருக்கிறதெல்லா கொண்டு குடுக்கறக்கு யோசிக்கமாட்டாரு நமக்கு அவ்ளதா வேணு நம்ம வீட்ல ஒரு பைய மாதிரி இருக்கணு அவ்ளதா எங்க வீட்லியு இன்னியொன்னு கல்யாண ஆன மருமகனு கொஞ்சோ உங்க அப்பாவுக்கு சப்போர்ட்டா இருந்தாருன்னா வீட்லியு கொஞ்ச சந்தோஷப்படுவாங்க
ம் அப்பிடி மருமகனு சப்போட்டா இருந்தாச்சின்னா எங்க அப்பாவு நல்ல சப்போ ப்போட்டா தா இருக்கு ஆனா இல்லாட்டாலு எங்க அப்ப கொஞ்ச சப்போட் ட்டிவான ஆளுதா கொஞ்சோ அவரு என்னை நா கிலேஜனோ ஏசினா இருக்கு வேண்டா
இதுவாதா இருக்கு பாங்கையா ஆ மருமவே நம்ம வீட்ல உள்ளவவே அப்டின் ஆ அது ஒரே ஒரு த்து ரெண்டு மூனு மருமவே இருந்தா கொஞ்ச பரவால்ல ஒரே ஒரு மருமவே எங்க அம்மம்மா தாத்தாவுமே எங்க அப்பாவனா ல்ல எங்க அப்பாவுக்கு அப்பா அம்மம்மா கெடையாது அம்மா எங்க அம்மாம்மாவு தாத்தாவு எங்க அப்பாக்கு அப்பிடி ஒரு நல்ல மரியாத வாங்க பிள்ளை உக்காருங்க அப்டின்னு இப்ப வரைக்குமே எங்க அம்மா வாங்க போங்கன் தா சொல்லுவாங்க நல்லா பாப்பாங்க மரியாதையாட்டு நல்லா சமை ச்சு குடுக்கறது
உங்க வீட்ல எப்டி சொல்லுவாங்க இவுங்ள வாங்க போங்கன் சொல்லுவாங்ளா இல்ல
அ அ ஒரு வேற எது பையனா வாங் போங்கன் சொல்லுவாங்க இவுங்ள வா போனு தா சொல்லது எங்க அப்பா வாங்க போங்கன்னு சொல்லுவாங்க எங்க அப்பாக்கு ஏனா முன்னாடியே தெரியாதுல்ல இவுங்ள எங்க அம்மா வந்து வாபா எங்க அம்மா சொல்வாங்க வேற யார இருந்தா ஒரு வேல வாங்க போங்கானு தா வந்ருக்கு இது ஏற்கனவே தெரிஞ்சவனால வா போனு தா வருது வாங்க போங்கன் வர்ல
அது எப்டி து நம்மள நம்மள அவிய மாமியார் மாமனார்லா வாங்க போங்க இப்டி கூப்ட்டா நமக்கு எப்டி
எங்க அம்மா மட்டு அப்டி கூப்புடுவாங்க எங்க அப்பா வாங்க போங்க ஏ இங்க நம்ள என்ன வாங்க போங்கன்னா கூப்டுவாங்க
ம் நம்மலு எங்க போனாலு மதிச்ச மாட்டனா அது வேற கத ம் இந்த வீட்டிலியு கெட இந்த வீட்லியு கெடையாது அந்த வீட்லி கெடையாது
அங்க போனாலே எங்க அம்மா விழுந்து விழுந்து கவனிப்பாங்க அது வேண்மா இது வேண்மா அரவிந்த் மீன் சாப்டுவான்ல அந்த மீன் சாப்டுவான்ல அப்டின்னு
அது அப்டிதா இங்கியு அப்டிதா மருமவே வரமுன்னே ஆமா இனி வந்து நா சொன்னே அவுங்க ரூம்ல ஏ அவனுங்க ரூம்ல ஏ சி இருக்ல வேணா உங்கள ரூம்ல மட்டு வாங்கி வாங்கி வைய்க்கே எனக்கு வேண்டா
மருமக வந்தா இனி வேணுல்ல
ஆ மருமவ வந்தா சூட்ல கெடக்க மாட்டா
ம் நாங்க எப்ப போணாலு எங்க அப்பா இங்கே சூடால்லா இருக்கு தம்பிக்க ரூம்பல போய் தூங்குங்க எங்க அப்ப இடையில எனக்கு இந்த ரூம்ல ஒரு ஏசி மாட்டிறுவோமா எண்ணத்துக்கு தேவைையில்லாம ஆ என்னைக்காவ்து ஒரு நாள் போறது
அப்பாகள் இப்டிதா இருப்பாங்க
யேங்க அப்டின்னா எ தம்பி ரூம்ல தூங்குறதுக்கு அடிக்க மாட்டது அ அவனு இல்ல அதுக்கு இங்க
ம்
நம்ம வீட்ல அப்டி பாத்தாதா அவுங்ளு ஒரு மடி இல்லாம வந்து நிப் ப்பாங்க இவுங்ளே எங்க வீட்ல தங்குறதுக் லா யௌசிக்க மாட்டாங்க ஆனா இப்போ சுச்சுவவேஷன் அப்டி இல்லனா எல்லா லீவ்ல இவுங்க வந்தாலுமே என்ன ரெண்டு நாள் கூட்டு போய் நாங்க சாந்ரோ ரெண்டு நாள் அங்க தங்குவோ
ம்
ஏனா எங்க வீட்லியு ஆசைப்படுவாங்கல்லா மருமவனு சேந்து வரணுனு அதனால நா என்னைய நா கேக்க மாட்டே அவுங்ளா கூட்டிட்டு போவாங்க இந்த வாட்டி ஆனா சிச்சுவேஷன் அப்டியே கூட்டு போறாங்ளா தங்குறதுக்கு மடிக்க மாட்டாவே அங்கயே ஆன இங்க இருக்கற சிச்சுவேஷன் இந்த வாட்டி பய் சே அப்டியே இந்த வாட்டி சடங்கு வீடு வந்ததுனால இன்னைக்கு பொய்ட்டு இனிமே நாளைக்கு தான் வரு
ம்
நாளைக்குனே கோயிலுக்கு போறதுக்கு வேண்டிய மதியோ வரணுன்னு சொன்னாங்க இல்லன்னா லேட்டா வந்தா போது
இங்க சாரி கட்டிட்டா போனு
நான் சாரி கேட்டுறேன்னு சொன்ன அவங்க நீ இங்க இருந்து நீ சாரி கேட்டினா கஷ்டமா இருக்கும் நீ வீ ட்ல போய் நீ உரேடியா கெளம்பு இங்கிருந்து ஏதாவது சுடிதார் போட்டுவாங்க ட்ராவல் இருக்குல்ல ஒன் அவர் அங்க போய்யும் கசகசனு இருக்கும் இதுக்கு பேன்சி ஸ்டோர்ல கெட்ட போறேன் அதுதான் டக்குன்னு கெட்ட முடியும் வேற எதனா சூரு கெடுத்து ஏ எப்டியாச்சு எடுத்து கஷ்டமா ஆ நீ எப்படா படைப்ப எனக்கு திடீர் திடீர்னு தல சொறந்துது ஒரு மாதிரி எப்படா படை க்கெல்லாம் இருக்கே இதுல வேற வந்த சாரீ எல்லாம் கட்டிக்கிட்டு ஒருமாரி பராமையும்க்கு
பேசது கஷ்டமா இருக்கா ஃபோனுங்க
அப்டி அந்தளவுக்கு தெரியல ஆனா சில டைம் வந்து நல்லா பசிச்ச மாதிரி இருக்கு இப்பதா பழம் சாப்ட்ட ஆனாலும் மறுபடி பசிக்கர மாதிரி இருக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு என்ன சொல்லன்னே எனக்கு தெரியலை ப்ப படுத்துக்கந்தன்னா எனக்கு பெருசா கஷ்டமா தெரியாது ஆனா எந்திச்சுன்னா சொ தென் நல்லா ஒருமா தலை கறக்க மாட்டு குளிச்சுட்டு வந்தோன்னு ஒருமா டயர்டாய்ட்டுருக்குது சீக்கிரமா உடம்பு டயர்ட் ஆய்ரும் ஏன்னா பாடிக்குள்ள நறைய ஃபங்க்ஷன் நடக்குங்ள
ம்
இது ஒரு பெரிய ப்ராசஸ்தா ஆனா உண்டாகறது மட்டும் அல்லாத அத பெத்தெடுக்கறது அம்மா ஒவ்வொரு நாள் நெஜம்மா பயந்து பயந்து போவு என்னதான் வலியா இருந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா ஆக கூடாது நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது அப்டியெல்லாம் இருந்தாலுமே மனசுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும் எப்பவுமே ஒவ்வொரு நிமிஷமு இப்ப அதுலயும் போனவாட்டி இப்டி ஆனதுனால கொஞ்சம் கூட பதட்டமா இருக்கு
ம் அது அப்டிதா பெறக்கி உரிமை கஷ்டமா இருக் பயம் முறி இருந்திருந்துட்டு தான் இருக்கும் மனசில்
எந்த ஃபங்க்ஷனுக்கு இன்னைக்கி போகாம இருக்கலா எங்க அம்மா போகலாம்மா அங்க எல்லாரும் ஏன்னு கேட்பாங்க அப்டியே எல்லாருக்கும் கல்யாணமா இருக்கா என் தாத்தாக்கு‌ இன்னிக்கி தான் நாற்பத்தொண்ணு ஆ ஆ